ஹலோ சொல்லுங்க்கா நல்லாருக்கீங்களா
அ நல்லாருக்கே நீங்க நல்லாருக்கீங்களா
அ நல்லாருக்கங்க்கா சாப்ட்டாச்சாங்க்கா
அ சாப்ட்டாச்சு இப்பதா சாப்ட்டு தம்பிக்கிலா சாப்பாடு ஊட்டிட்டு வந்து ஒக்காறேன்
ம் சேரி சேரி எத்துன் சின்ன பையனா பெரிய பையனா
பொண்ணுருக்கா பொண்ணு வந்து பெரியவ பையன் வந்து சின்னப்பய
ம் சேர் சேர்
பொண்ணுக்கு பத்து வயசாச்சு சாரி பன்னெண்டு வயசாச்சு பொண்ணுக்கு பயனுக்கு இப்பதா மூணு வயசு
சேரி சேரிங்க்கா துரு துருன்ருப் பானோ சவுண்ட்டு கேட்டுச்சு முன்னாடி பேசும்போது கேட்டுச்சு ம்
அவனுக்கு டிவில புடிச்சத நா மட்டந்தே வப்பே அவுக அப்பாவோ அக்கவோ கண்டுக மாட்டாக அதனால வந்து எனகிட்ட வந்து டிவி வை மா டிவி வைமா ஏம்பின்னாடி வரா
ம் ம் சேர் செரி ஞா கொட்டேஸ்யனா கொடுத்தாங்க ம் ஏம்ப்பையன் ஃபோர்த்து படிக்கிறான் ஒரு பையந்தான் அ இப்ப எங்களுக்கு ஸ் ஸ்கூல் லீவு
ஓ சேரி சேரி
ம் அதனால அடுத்த எங்களுக்கு ஒன்னா தேதிலருந்தான் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்றாங்க அங்க பசங்களா உங்க பொண்ணு ஸ்கூல் போறாளாங்க
அ போறா
ம் எங்களுக்கு ஒன்னாந்தேதி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்தா கெளம்பிருவோம் இன்னும் ரெண்டு மூணு நாள்ல ஊருக்ப்போயிருவோம் செரி அதான் பேச வேண்டியதல்லாருக்கு பேசி முடிச்சுட்டு போவோம் அப்டிங்கறக்காக ம்
சேரி சே சே சே
என்ன சமச்சீங்க
இன்னக்கி செவ்வாக்கழமெல சாம்பார் முருங்கக்கீர பொரியல் மாம்பொழம்
ம் மாம்பழம்மா சமையல்ல சேந்துருச்சா
ஆமா சேந்துருச்சு டெய்லி மாம்பழம் சாப் ப்டாம ஆ இதுவே கெடயாது மாம்பழ சீசன் வந்துச்சுனா ஃபுல்லா மாம்பழம் சாப்ட்றணு
அதான்ங் கேக்குறேங் எங்க இருக்கும் மோதும் உங்க ஊர்ல நாங்க இருக்க பக்கம் அவ்வளவா ரேர் தான் கடைக்காது மாங்காய் கடைக்கும் மாம்பழம்லாம் அப்ப கடைக்கில இப்ப எப்பயும் லீவுக்கு வந்தா இங்க நறைய கெடைக்கும்
ஆ
அதா அங்க ரேட் குடுக்க கூட இருக்கும் போது வேணும் வேணும்ன்னா அது ஒண்ணுல்ல இங்க வந்து கம்மியாதான் இருக்கு வாங்கி கொடுத்தாம்னா வேண்டாம் வேண்டாங்கறாங்க
அ அவ்ங்க அக்காக்கு மாரி உங்ளுக்கு ஒரு பையன் தானா
ம் ஒரு பையன் தாங்க ஆ மூத்தக்காக் மூத்த இன்னோரு அக்கா இருக்காங்க அவுங்களுக்கு தான் ஒரு பொண்ணு ஒரு பையன் ஃபஸ்ட்டு பெரிய பொண்ணு அப்புறோம் ஒரு பையன் ம் எங்க ரெண்டு பேத்துக்கு ஆலுக்கு ஒரு பையன் மட் டும்தான் ம் ம்
நான் உங்க அக்காக்கே இப்தேன் ரொம்ப க்குளோஸ்சு
ம் இப்பதானங்க இந்த ஜாப்னால கோ குளோஸ் ஆயிட்டீங்ளோ
ஆமா
ம் சேரி சேரி நா முன்னாடி எனக்கு அவுங்க இந்த அக்காவோட ஃப்ரெண்ட் எல்லாம் ஓரளவுக்கு தெரியும் உங்ககிட்ட பேச சொன்னாங்கள அவுங்க இவங்க எல்லாம் ஓரளவுக்கு தெரியும்
ஆ ஆ
ஆ அதனால தான் சேரி பேசிடுவே நான் அந்த அக்காட்ட காலைல தான் பேசுனன் கொஞ்சோம் நேரம் பேசிட்டு
ஆ
அதுக்கப்புறோம் தான் இது வந்து இந்த மாரி ஊருக்கு போறக்கா ரென்டு நாளைளுள்ள பேசி முடிச்சுறன் அப்டின்னா வொன்னாக்கா அவுங்க நம்பர்லாம் வாங்கி குத்தாங்க ம்
சேரி சேரி ஓகே ஓகே ஓகே
ம் சேரிங்க
உங்க ஊர்ல என்ன பேமஸ்சா கெடைக்கும்
என்ன சுத்தி பாக்கலாம் நல்லா சுத்தறக்குள்ள ஊர் தான் எங்க ஊரும் நல்லா ஆமாங்க சாப் சாப்பாடுல அவ்ளோவா என்னது முக்குக்கு முக்குக்கு வந்து பானிபூரி கட இருக்கும் அது மாரி ஆ பா பானிபூரிதான் நறையா இருக்கும் இவிங்க ப பத்தடிக்கு ஒரு பானிபூரி கட இருக்கும் ம் ம் அதுமாரி சுத் சுத்தி பாக்குறதுக்கு நல்ல தி பாக்குறக்கு நல்ல இதான ஊரு கிளைமேட் நல்லாருக்கு அத எங்களுக் இப்ப பிரச்சனை கிளைமேட் அங்க நல்லாவே இருந்துட்டு வந்துட்டு இங்க வெயில் ஒத்துக்க மாட்டேது வெளியிலயே போ முடில ம் பையெல்லா இந்தா சாப்பிடவே மாற்ற சுத்தமா வெயில் தாங்க முடில
ஆ
ம் ம் வெறும் இங்க வந்தா வெறும் ஜூசு ஜூசு ஜூஸ் ட்டும்தா கேக்குற மோதலையாது மோர் சோறுல்லா சாப்டுவா
ஆ
இப்ப அதெல்லா கூட ஒண்ணு வேண்டா அப்டிங்கிற சாப்பிடவே மாட்ற ஒரு ரெண்டு மூணு நாள் தா கிளம்பிடுவ அது வரைக்கு கொஞ்ச பாத் துக்கணுன்ட்டு
ஆ
கேக்கறத வாங்கி குடுத்துட்டு இது பண்ணிட்டு இருக்க ம்
அது ஒவ்வரு ஊரல அப்டியே கிளைமேட் கு சேஞ்ச் ஆயிரும் புள்ளைக பாவோ
சேஞ்ச் ஆயிரு அதா வந்து செட்டாக எங்களுக்கு ஒன் மந்த் ஆகும் செட் ஆகி முடிக்கும்போது அப்பறம் ஊரு கிளம்புற மாரி ஆயிரும் எங்களுக்கு லீவு முடிஞ்சு போயிரும்
ஆமாமா இப்ப எங்க உங்க அம்மா வீட்ல இரு
அம்மா வீட்ல இருக்கங்க அம்மா வீட்ல இருக்கங்
அவ அத்த ஊரு இங்கே தானா இல்ல அவு
இங்க கொஞ்ச பக்கம் தூரம்தா
ம்
ம் வந்துட்டு வந்துட்டு அவுங்க வீட்டு எல்லாரு அங்கதா இருக்கோ ஒன்னா ஜாயிண்ட் ஃபேமிலியாதா இருக்கோ அங்கருக்குறோ அவுங்களு அங்கதா இருக்காங்க மாமனார் மாமியார் அங்கதா இருக் காங்க ம் ம் வந்த இங்க அவுங்க சொந்த பந்தம் எல்லாம் நெறைய இருக்காங்க அவுங்க வீட்டுக்கு போறக்கே கரெக்டா இருக்கு எங்க மாமனாரோட கூட பேறந்தவங்க நாலு பேரு மாமியாரோட கூட பொறந்தவங்க அஞ்சு பேரு அந்த அஞ்சு பேரு பசங்க புள்ளைக இதுல ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டு ஒருத்தர் வீட்டுக்கு போலேன்னா இதாயிரு
ஆமா
அதுனால அப்டியே போகுது ம் வந்தோம்னா அப்ப வ ஒரு மாசம் லீவ்ல இந்த ரெண்டு மூணு நாள் ஒரு அம்மா வீட்ல்ல இருப்பான் அதுக்கப்பற அப்டியே போறணு ஒவ்வொரு விடா போனோம்னா ஒவ்வொரு ஊர போனா கரெக்டாக இருக்கு ம் ம் அது அதுவே பாதி‌ இதா இருக்கு நம்ம அங்க இருந்துட்டு எப்படா வருவோன்னு தோணு இங்க வந்தா ரெஸ்ட் எடுக்கலா முடியாது இப்டி சுத்துறதுக்கே டிராவலுக்கே கரெக்டா போயிடும் ஆமா அது மாரி அங்க இருக்கம் போது அது சாப்புணு இது சாப்புணு தோணு
ஆ
இங்கருந்து இங்க வந்துட்டு பார்த்தோம்னா நம்மளால சாப்பாடே சாப்ட முடியாது ம்
அவன் அங்க பொனியன்னா இந்த ஊரு சாப்பாடுல்லா ஸ்பெஷலா தெரியு உங்களுக்கு
ஆமாமா அங்கருந் இங்கருந் சாம்பார் இதெல்லா போறாங்கல்லா அங்க இதுதா போடுவாங்க கல்யாணத்துக்கு புலாவு பன்னீர் பிரியாணி அந்த மாரி ஐ ட்டங்கள் தா போடுவாங்க ரிசப்ஷன் மாரி வச்சு அது மாரி தா போடுவாங்க சாம்பார்னா இந்த கோவில் விசேஷம்னா சாம்பார் சோர் போடுவாங்க அவ்வளதா
ஆ
அப்படி அதுலயுமே ஒவ்வரு கோயில்ல அந்த எந்த கோயில எல்லா ஹனுமார் பகவான் அந்த மாரி ராமர் கோவில்லால்லா பிரியாணி புலாவ் அ பிரியா போடுவாங்க பிரிஞ்சி ரைஸ் சொல்லுவாங்கள்ல வெஜ் பிரியாணி புலாவ் அது மாரி போடுவாங்க
ஓ சேரி சேரி சேரி சேரி மேரேஜும் அங்க டிஃரெண்டா தா நடக்கு இல்ல இது நம்ம ஊர்
இல்ல இது மாரிதா நெறைய நம்ம ஆளுகதா நெறைய இருக்காங்க தமிழ் பேசுறவங்கதா நெறைய இருக்காங்க கடையெல்லா வச்சுட்டு இருக்காங்க
ஆ ஆ
ஆ இது மாரிதா இருக்கும் அ அ இது மாரி தா இருக்கு இந்த மாரி மூணு நேரோ நாலு நேரல்லா போட மாட்டாங்க ஒரே ஒரு நேரோ சாப்பாடோடு நிறுத்திடுவாங்க வந்து நைட்டு ரிசப்ஷன் வச்சுப்பாங்க இல்லேனா க‌ மத்தியானத்துல வச்சுப்பாங்க
ஓ சேரி சேரி சே
காலையில கோயில ஏதாவதுலா இது பண்ணிட்டு இது மாரி வச்சுப்பாங்க மத்தியானோ ரிசப்ஷன்னு எல்லாருக்கு சொல்லுவாங்க
செலவே கம்மி பண்ணியர்லா மொத்ததுல
ம் ஒல சே செலவு கம்மிய தா நா அப்ப நா எங்களுக்கல்லா எப்டின்னா இங்க மூணு நேரம் ஆச் ச்சு அங்க போயிட்டு அங்க ஒரு ரிசப்ஷன் வச்சு அங்க ஒரு செலவு இங்க ஒரு செலவு அங்க ஒரு செலவு அது மாரி
உங்க மேரேஜ்க்கு முன்னாடியே அங்கேதே இருந்தாங்க
இருந்தாங்க எங்க வீட்டுக்காரரு ப பொ பொறந்து படிச்சு வளர்ந்ததெல்லா அங்கதா
ஓ சேரி சேரி ஆ ஆ ங்க
மாமனார் வந்து தொழிலுக்காக போனாங்க
ஓ ஓ
அவங்க தெப்பாங்க தெச்சு இந்த பசங்கள படிக் டிக்க வச்சாங்க படிக்க வச்சுட்டு அப்புறோ அவங்களுக்கு அங்க வேல கெடைக்கவு அங்குட்டே இது பண்ணிட்டாங்க ம்
ஓ சரி சரி நீங்க என்ன ஹவுஸ் ஒய்ஃப் தானா
ம் நா ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க அதுக்கு நேரோ அதுக்கே கரக் ட்டா இருக்கு எடைல பார்த்தே மனேஜ் பண்ண முடியல அதனால போறதில்ல
ஓ சேரி என்னப் படிச்சிருக்கீங்க
நா மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கேங்க
ஓ ரெண்டேருமே முடிச்சிட்யே அக்காவுந்தங்கச்சியு
எல்லா மூத்தக்கா கல்யாணோ பண்ணிட்டு படிச்சா அவளுமே மாஸ்டர் டிகிரி முடிச்சுட் டாங் கரஸ்ல பண்ணா மூத்தாக்கா மட்டு நாங்களா ரெகுலர்ல பண்ணோ
ஆ ஆ
நாங்கா படிச்சு முடிச்சு ஒன் இயர் இங்க பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறோ தா போனேங் கல்
இவங்க உங்க இவங்க என்னோட இருக்காங்க உங்க அக்கா அவகளுமே அப்டிதா வேல பார்த்தாங்க
ம்
அப்டிதா சொன்னா
அப்டித்தா ம் கொஞ்சம் படிச்சுட்டு வேல பார்த்துட்டு அதுக் கப்புறோ அக்காக்குல்லா கொஞ்சோ சீக்கிரோ பண்ணவு எனக்கு கொஞ்சோ லேட்டா தா பார்த்து பண்ணுவோ ஒரு ஆள் தானே கடைசி தனே மெதுவா பண்ணுவோன் பார்த் த்தா பண்ணாங்க அப்புறோ அப்பாக் கொஞ்சோ ஒடம்பு சரியில்லாம வறவோனே டக்குன்னு இது பண்ணிட்டாங்க கல்யாணோ முடிச்சுட் டாங் ம்
ஆ சரி சரி சரி
ம் செரி செரிங்க இன்னைக்கி லீவா பசங்களுக்குல்லா
இல்லங்க அவனுக்கு பன்னெண்ரையோட விட்ருவாங்க அவனை இப்போஸ் பொண்ணுக்கு நாலு மணி ஆகு
நாலு மணி ஆகு ம் பரவால்ல நீங்க எங்களுக்கு அங்க ஸ்கூல் அனுப்புனாலு அந்த ஃபீல் ருக்காது எப்டினா செவன் தேர்டிக்கு ஸ் ஸ்கூல் அ போவா எயிட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க டூ ஃபிஃப் டின்கு ரிலீவ் ஆயிரு டூ தேர்ட்டி த்ரீ டூ ஃபார்டி ஃபைவ்க்குலா வீட்டுக்கு வந்துருவா
ஓ
நம்ம வேலைய முடிச்சுட்டு இது பண்ணா அவ வரக்கு எல்லா கரெக்ட்டா இருக்கு எதோ ஒன் ஹவர் டூ ஹவர் தா ஃப்ரீயா இருக்க மார் இருக்கு எடைல அவ்ளோதா
ஓ சேரி சேரி சேரி அப்ப அவனுக்கே உங்களுக்கு ட்டாயிரு
அதா அவனுக்கே கரெக்ட்டாயிரு ம்
சேரி சேரி சேரி சேரி
பிள்ளைக வந்துட்டாதா அடுத்தடுத்து அதுகளுக்கு பாக்கவே நேரமா இருக்கு மாரியே இரு கரெக்ட்டா ஆயிருமே ஹோம் ஒர்க் பண்ணணு சாப்பாட குடுக்கணு வெளாட வுட்டாலு வெளில ஒரு இது பாத்துக்கிட்டே தா இருப்போ ம்
ஆ ஆ ஆமா ப் பிள்ளைகள வெளில வுட்டாலு நம்ம பாத்துக்கிட்டு இருந்தாதே நம்ம கண்காணிப்புல இருந்தாதே
ம் எ அது எப்டி சொல்றது எங்காளு கொஞ்சோ ஃபோர்ஸான ஆளு வம்பிழுத்துட்டு வந்துருவாரு ஆ சண்ட சண்ட போட்டாருனா ரோ சவுண்டு கேக்கு நல்லா ஆ
அதுவே ஓடிருவிய்க அய்யோ என்னமோ பண்ணிட்டானேனு
இல்ல இல்ல நா அவன சாந் ஆ மெதுவா கூப்ட்டு வீட்டுக்குள்ள ஒக்கார வச்சிருவே அவ கொஞ்சோ சாந்தான பெறகு அப்பற அவுகளே போய் சாரி கேட்டு ஜாயின் பண்ணிப்பாரு நம்மளா போ வேண்டியதெல்லா இருக்காது அவர மட் டு மெதுவா வீட்ல கூப்பிட்டு உக்கார வச்சுட்டோம்னா அவரே கொஞ்ச காம் ஆயிட்டு போய் இது பண்ணிருவாரு அது என்னன்ன பக்கத்துல இருக்கங்கெல்லா நெறைய பொண்ணுங்க தா இருக்குதுக அதும் அக்கா எல்லாமே கொஞ்சோ ஏஜ்ஜீ பொண்ணுக இவுக சின்ன பையே அவுங்க சொல்றத இவுங்க கேக்கணும்பாக இவுகளுக்குதா கேக்க மாட்டாரே இவுக நாங்க சொல்றத கேக் கேக்கணு அப்டின்னு பையேன்ல இவனுக்கு சுத்தி சுத்தி வெளையாடணு அதுகெல்லா அமைதியா ஒரு எடத்துல ஒக்காந்த மாரி வெளையாடுற பொண்ணுக ம் சே அதனாலதா பக்கத்துல பசங்க இல்ல தோதா இல்ல ம்
அச்சோ
இப்ப இருந்தாங்க ஒரு ஓ ஒரு பையே இருந்தா அப்பறோ அவுங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிருச்சு அங்க அங்க வேற பக்கம் மாறி போய்ட்டாங்க வீடு ம் பர்மனன்ட்ல உள்ளவுங்க யாரு இல்ல பக்கத்துல ம்
ஆ ஸ்கூல்ல எட பக்கத்துல தானா
ஸ்கூல் பக்கத்துல தா அ அவுங்க அப்பா கொண்டு போய் விட்டுட்டு வந்துருவாங்க பைக்ல விட்டுட்டு அவுங்க ட்யூட்டிக்கு போயிருவாங்க
அ
டூ தேட்டினா நா போய் கூட்டிட்டு வந்துருவேபா வாக் ஆப் டிஸ்டன்ஸ் தா கொஞ்சோ நடந்து போன மாரி இருக்கு நம்மளுக்கு கூட்டிட்டு வந்துருவே அப்டியே ம்
ஓ சேரி சேரி சேரி அ வண்டி ஓட்ட மாட்டிங்களா நீங்க
வண்டி ஓட்டல அங்க இங்க ஓட்டுனே அங்க அவுங்க குடுக்கல ம் அங்க வீடு மேடும் பளமாருக்கு அப்டின் ட்டு வேண்டா அப்டின்ட்டாங்க ம் பழகனும் இனி போயி தா பாவம் எத்தன் நாளைக்கு
முருகா அதானே நா ஸ்கூல் படிக் க்கும் போதே கத்துக்கிட்டே அப்பவே வாய்ங் குடுப்பா எங்க வீட்ல வாய்ங் குடுத்துட்டா
அ ஸ்கூல் போல காலேஜ்ல்லா அப்ப வண்டில தா போயிருப்பீங்க
நா ஃபுல்லாவே வண்டில தா போனே இந்த இருங்க ஒரு கால் வருது நா அடுத்த கால்ல கூப்பிறேங்க கொஞ்ச நேரத்துல கூப்பிறே
ஆ ஆய்ச்சு ஆய்ச்சு செரிங்க ஆ